ஹலோ
உதய்
கேக்குதா
கேக்குதுடா இதுல்ல சவுண்ட் சுத்தமா இல்லடாப்பா சீக்கர தந் இச்சிர் பர
சொல்ல மல ஸ்பீக்கர்தா வெக்கினு போதல ப்பை சவுண்டே கேக்க மாட்டுது
காதுலயே வெக்கணுந்த
உங்ளுக் இன்னாடா தெரியு நீங்க வாலிபால் விளானுக்றிங்க
யாரு இனிக்குந்தா எல்லா வெளானுட்ருந்தோ எலோப் கேளே நீ என்னாந்த அவுனுக்கு ஃபோன் பண்ணு
என்னா எகி எகிறி அடிப்பிங்ள தம்த தம்தகிறிங்க உள்ளதுங்ளா ஆ
என என்னா நெனைச்சுனுருக்கிங்க நீங்க சொல்ல இன்னு ஒரு பத்து நாள் போட்ட அதுக்கப்பற ஷாட் மட்டு பாரு ஒரு ரெண்டு மாச ட்ரைனிங் எடுக்கனுன்டா சும்மாலா வந்துராது
டோர்னமெண்ட் போயிடுவ அப்றோ
ம் ஹு ஃபஸ்ட்டு நம்ப நம்புளுக்குள்ள மேட்ச் ஆனு அதுக்கப் பற வேனா டோர்னமெண்ட்லா
நாங் அப்பனா இப்ப கூட எங்கூட வந்திங்க வாலிபால் தோத்துருவிங்க போலுதே
வெளாட தெரிமா உங்களுக்கு
ஆனா போய் சூரிய அடி பண்ணு சூரி சாப்பிட்ரலா குத்தி குத்தி எடுப்பே
ஓச்சே பெட் மச்சா ஐநூர்பா
வேற எத்தினி பேர் மொத்த ஏழு பேர் தான
ஆ வா ஐநூர்பா பெட் மச்சா
அவள்தா புள்ளைங்கல கூட்னு வந்துருவ உண்மையல்லா சரியா மெஜேஷன் உடுவ உங்களாண்ட
செரி உண்மையா கூட்னுவா எ ஆளுங்க மூணு பேர் இருக்கறாங்கோ டமால் டிமால்னு த்ரீ மீட்டர் லைன்ல குத்துவாங்கோ
அதெதெதெதெது சும்மா புச்சி போட்டுவ பிளாக்கு
கால்ல வீடியோ எட்த்து அனுப்புறே அத பாத்துட்டு நீனா வர்றதா வராதா முடிவு நீ முடிவு
தும்பி புடிப்பாங் பாத்தியா அந்த தும்பி சும்மா அப்டி கை வச்சு ட்ராப்பு அது போல பிளாக்கு வச்சு வுட்டு போய்னே இருப்பே
நீயா செட்டிங் போடுவியா
ஆ செட்டிங்கா செட்ரு சேட்ரு ட்ராப்பு சென்ட்ரு எல்லாமே பின்னிருவே எல்லாமே ஆடுவே சொன்னா டிராப்பெல்லா சும்மா குத்தி அடின்னா வெல்லோ நம்ப்ளுக்கு அது சாட்டுதா டிராப்பெல்லா ஒன்னு அரு அருமையா டிராப் போட்டுப்புடுவே செட்
இது முச்ட்டோன்னே கொஞ்ச நேரோ பச்சு கொஞ்ச நேரோபச்சு பண்றேனா இப்ப வே வேலைக்கி ஆவாது
ஆ சேர் உன்னு இருக்குத இன்னு ஒன்னு ரெண்ட் நிம்ஷோ தாண்டா இக்குது
இது முடிட்டுடா இது முடிக்க நாங் வெளியே வந்துக்குலா
அ அ
அது சொன்னா கூட கொறயாயிடு நம்ப கம்முன்னு பேசிக்லா என்னா கத எதுனா எடுத்துடுவ கதய
சேர் இன்னாத எங்காளு கித்திக்கா
என்னதா டேய் இந்த மாரில்லா சொல்லிருந்தா ஆங் அப்டியே பிரேம்ஜி அப்டியே சொல்லிடுவா வந்து நா சொல்ட்டே
நா டா
அது எதுரா நீ அதெல்லா கேக்ர எனிக்கு திங்கம் புள்ளிங்க மத்த மத்த புள்ளிங்ளா வருது பா
ஆ
இதுக்கா மத்த புள்ளைங்லா வர்து
தேங்க்யூ
காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் நாளு மூண்ணாள்தாண்டா போல அன்னிக்கி புதன்கெழம
திங்கம்ல இருந்தா படோ எடுக்கனு நம்ப திங்கம் போறோ உஷார் பண்றோ ஜாலியாகுரோ
ஃபர்ஸ்ட் இயரு ஒரு நாள லீவு நாலு அஞ்சு தா பாத்தே அதுக்கு மேல தமிழேத்தம் இல்ல அவுளுக்கு வியாழக்கெழம பொழ்து ஆ புதன்கெழம் போண்டா டாம் டேய் டேய் நெட் ஆஃப் பண்ணாத டா டேய் அலோ டேய் பேரரசே அலோ பைத்தியோ வந்து அந்து ஒன்னு இது போய் சான்ஸ் அலோ உன்தா ஏண்டா பேசாமக்ற பேசணுடா பை பேசினேக்கணுமா
அடிப்பே ஒன்ன இவுரு பேசாமா நேக்கா ஓடி போறது
டேய் நானு இவ்வுள் நேரோ கத்தினு கடக்குறே
சூரி சத்தியமா அச்சிருவ சூரி
அப் கேக்ல பல்து
ஆ ஆஹா டா அதுல்ல
அ
ஃபர்ஸ்ட் இயர்ல புச்சுன்னு மஜாவா
என்னா விஷயோ வுடுவுடு
நா சொல்ற
ம்
ஃபர்ஸ்ட் இயர்ல புஸ்ட்டு மஜா அந்த புடியும் நம்ளு புடிக்ணுமே நம்ப புடிகலாடா நம்போ டேய் பைத்தியக்காரா
போயிட்டு குளிச்சிட்டு வரோ மதுரைக்கு போய் அ
சிப்பத்தி என்னாக்குது நேர்லயா போரே
அதாடா போலா நான்ற புதன்கிழம
எப்படா போ போடாப்ப வ அச்சிருவாங்க பொல்து அங்காளாப் போனா நம்மள மடக்கி வெச்சி அடிப்பானுங்கோ
யா
தெரிஞ்சு போச்சினா சொல்ற அதுபோல மாட்டிக்கினா கிட்டின்னு அப்பா புடிச்சிப்பாங்கடப்பா பொத்திப்பாங்க நம்ள
டேய் இந்த மாரி நீ பயந்துன்னு இருந்தனா எப்டிதா வாழப் போற எனக்கு ஒண்ணுமே புர்லயே
ஓ சென்னை பிளஸ் டூ முடிட்டோ பிளஸ் டூ முடிட்டோ சென்னை சைடு வர சொல்லிக்கிற
அப்ப இப்பொ பிளஸ் ஒன் தான் படிக்குதா பிளஸ் டூ தான் படிக்கிதா
உம் பிளஸ் டூ படிக்குது இப்போ படி படிப்புல கவன செ செலுத்தினுக்கிற
உம்
ரீசார்ஜ் வேற முடிஞ்சிச்சா போட்டு விடுவானா வேணான்றாங்க வானன்றறாங்க போட்டு வுடுனா
ஆ
நம்ம அது மாரி நம்மளான் பண்ண நம்ம வேற ரீசார்ஜ் தான் அந்த ஒரே நாள்ல முஞ்சிரும் பாரு நெட்டு
அது நீ அந்த கத எடுக்காதடப்பா அது வுடு அது வுடு அதுக்கப்புறம் அது கூட எதுனா வந் துறபோது க அந்த கதைய எடுக்காதடான்ட்ட
யான்டா டேவ் பைத்திய அவன் என்ன தெரிமா சொன்னா
உம்
அர் அரசியல் பத்தி பேச கூடதான் கெட்ட வாத் ஆ கெட்ட அத பேச கூடாதான் அது போல்தான் பேச கூடாது நா போலப்பா அரசு அம்மா அக்கா போய்றாங்க அரசு துன்னு போனு தெர்ல அவ போனோம்னும் போயிட்டா உம் உம் இப்ப மண்டேல இருந்து போய்லா சூரி
போயிட்லாம் ந பிள்ளைங்க பிச்சி போட்டுனா
லீவே போட கூடாது
ஆ லீவ் போடா மெரி டே என்னடே நீயி ஐய்யய்ய வெள்ளி கிழம மட்டு போய்னு
எப்பா இந்த அட்னஸ் ஒரு வாரம்பா லீவு ஆனா அது ஒரு வாரொ அட்னஸ் எடுத்துருக்க மாட்டா நெனைக்கிறேன்
தெல்லீய
ஸ்டாட்டீங் எல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க அப்ப அந்த நொண்டி சார் இருப்பார் பாரு
ஆ
அவர் தா நமளுக் க்ளாஸ் டீச்சரு
அடா அப்பா ஐடியா ஒரு புடிப்பாரடி ஸ்டிட்டா
அவுருக்கு முடி இதெல்லா வேண்டா பேண்ட்டு ஷர்ட் பட்டே கம்பளு எல்லா கரெக்டா போன்னு இல்ல வேலிக்கு ஆகாது அவுருக்கு ஏந்துர்ரா
த்து சொல்லறத‌ கேள்ல்றா
பேன்ட் ஷர்ட்லா ஆ
தேவா வெள்ளி கிழம போய்கிறா
ஆ
ஏதோதோ திட்டிறாரு போழுது போய் உக்காஞ்சிரா அமைதியா
அ
அப்றோமா ஏ துத்தினே இருக்குற ஏதா திட்டிக்கிறாரு பொழுது என்னாட ஆள் இப்டி இக்கிற கேட்டுக்கிறாரா
ஆ ஆமா ஃப்ரோ ஆ
ஆவுனா சொல்லுவா சார் இதுபோலெல்லா கேக்காதீங்க சார் அவ்ளோதா உங்களுக்குட்டு வெள்ல போயிட்க்கிறா
ம்
ஏ வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வட்டுனுக்கிறா போழுது இ அப்றமா ஐஸ் ஐசெக் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்ட இருப்பாரு
தாக்ரா
சார் ஐசெக் உன்னுதுல ஃபோன் பண்ணி இன்னாப்பா இது போல பண்றா இன்னாப்பா உனக்கு இவ்ளோ கோவோ வாப்பா வாப்பா நீர இரு
ஆ
அப்றோ காலேஜல உக்காற வச்சு பக்கத்தல பெஞ்ச் பலக எடுத் அடிச் பேச அடிகிராறா
ஆ
ஏக பட்ட அட்வைஸ் வச்சுக்கிறாரு போல்லே அ சார் இல்லே சார் நீங்கே எல்லாரு முன்னாடி கேட்டீங்கே சார் அதனால தா ஏந்து போயிட்டே அது போல சொன்னனா என்னப்பா இல்ல அதுக்குன்னு இப்டியாப்பா பண்ணுவே
அ
சிரிப்பு டா அந்த சார் ஓட
ஆ
குரூப் ல அம்ச்சுன்னுந்தாரு பாத்தியா எனக்கு டென்ஷனா ஆயிபோச்சு
நா குரூப்லே இல்லியே குரூப்லே இருக்கானே தெர்லையே எனக்கு வரது இல்லே மெசேஜ்ஜே
கேமி மூடு ஃபுல் ஃபுல் கேமிங்மூடு
ஆ
கேமிங் மூடு போட்டு ஃரீஃபர்யே அடிச்சி தாக்குறது மொபைல் வச்சி தாச்கது
ஆ
ஆ ஒன்னுட்டு பேச வர்றதில்லே அந்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சோ ஃப்ரீயாக்குது
அ நோட்டு வாங்குனும்மா
ஆ
அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லே இருந்தே இல்ல
என்ன சப்ஜட் டூ
தெர்ல்லா என்ன சப்ஜெக்டோ
ஆ டைம் நாட் தெட் ஹி
ஆ
புர்லே ஒண்ணுமா கரெக்டா ஒ ஒரு நிமிஷ இருக்கு இன்னு ஒம்போதாய்ச்சு
ஆ
ம் என்னே ஆ
ரீச்சார்ஜ் இல்ல ஹாஸ்பாட் எங்கே பேசிகிட்டு
ஒரு நிமிஷ ருக்குது அப்பற உன்னா இந்த மூணு சான்ஸ் இருக்குது
அதா நா சொல்ட்டுமா துட்டு வரலன்னா அடிப்
ஆ
துட்டு வரலன்னா உண்ணத அடிப்பே
இதுயக எந்த வந்த ராட்டனா உனக்கு எவ்வளவு அனுப்பு விடனு சொல்ற
அம்ச்சு அண்ணிகே
ஆ நம்ம பண வந்துச்சுன்னா நம்ம பணத்துலயே மெதக்கலா டா
மெதக்கனுடா ரீஜார்ஜ் போடனு ரீஜார்ஜ் நாளைக்கி பண்டா இரு ஒரே நிமிசம் ஒரே நிமிச இரு
உன்ன கரக்டா இருபது செகண்டரா இர்ரா இருபது செகண்டரா ஒன் டூ த்ரீ அப்டி உனக்கு பத்து செகண்டு வர போது
லுக்கு போன் பன்னே மேல்லு மேச்ச ரூம் மேச்சுக்குது அரவிந்து ஆ லோடுலு டேய் இன்னத்தி நீ எழுந்து சாப்டிய இதுகுள்ளே
சாப்டல்ல பின்னே
என்னா தின்டே இது குள்ளே
ஆ
என்னா சாப்பிட்ட இதுக்குல்ல
ஏதோ சாப்பிட்டே சும்மா சேரி டைம் ஆச்சு
கட் பண்ணு பின்ன
ம்